வணக்கம் கேக்குதா
ஆ வணக்கம் கேக்குது சொல்லுங்க
ஆ நல்லா கேக்குதுங்க
ஆ ஓகே கேக்குதுங்லா
ம் என்ன பண்ணிட்ருக்கீங்க சாப்டாச்சா
ம் சாப்டாச்சி
ம் என்ன நாங்க சாப்டோ என்ன சாப்பாடு இன்னைக்கு
இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வழக்கம் போல இட்லி தோச தாங்க தோச தா அங்க என்ன ஸ் பெசல் நைட்னாலே இங்க இட்லி தோச தாங்க
ஓ எல்லார் வீட்லயு மோஸ்ட்லி அதா தா இருக்கு சமைக்க ஈஸியா இருக்குன் எல்லா அம்மாவு அததா சமைப்பாங்க
ஆமா அதே தா
நாங்க வந்ட்டு ஆனா இன்னைக்கு வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு புது டூ கட ஓபன் பண்ணிர்காங்க இன்னைக்கி திஸ் இந்த மால் மாதிரி மால் மாதிரி ஒரு பெரிய கட
ஓ சேரி சேரி அ
ஒ டிரெஸ்ல இருந்து காய்கறி பழோ எல்லாமே இருக்கு கோல்டு அந்த மாரி ஒரு கட
ஓகே ஓகே
ஓப்பன் பண்ணிட்டு இன்னைக்கி அங்க அவுங்க ஓபன் பண்ட்டாங்க ஆக்சுலா முன்னாடி யேவு அந்த மாடியில ஃபுட் கோட் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்றாங்க அங்க
ஓகே ஓகே ஓகே
அதனால இன்னைக்கு வந்து அங்க எல்லாருக்கு ஃப்ரீ ஃப்ரீனா எல்லாமே ஃப்ரீ கெடையாது காஃபி டீ வந்து அன்லிமிடட் எவ்ளோ வேணா குடிச்சுக்லா அ இல்ல இல்ல சொல்ற செல பேர்லா காலைல போய் நாளுக் காஃபி நைட்டு போய் நாலு காஃபி அப்டி போய் குடிச்சிட்டு வர்ற கேஸ் லா இருக்கு வீட்டு பக்கத்துல பின்னாடி ரொம்ப கிட்ட ஓப்பன் பண்ணிட்டாங்க
ஓ ஓக்கிக்கே சூப்பர் ஏ
அ நடனு போற தூரந்தா அந்த மாரிதா இருக்கா அதுனால போய் குடிஷ்ட்டு அப்பறோ ஈவினிங் வந்துட்டு ஒன்னு மினி டிஃபன் மாரி குடுப் பாங்க அதுல வந்துட்டு அது ஆக்ஷ்வலா மார்னிங் சாப்டுவாங்க இங்க வந்ட்டு ஈவ்னிங் குடுக்குறாங்க ஒரு இட்லி ஒரு மசால் தோச அப்றோ ஒரு வட காலைல போனா காலைலேக்கி பொங்கல் குடுத்தாங்க இப்ப வந்துட்டு ஈவினிங் ஆயிட்டநாள நைட் ஆயிட்ச்சுல்ல மோஸ்ட்லி யாரு பொங்கல் சாப்புட மாட்டாங்கன்னு ஒரு சப்பாத்தி வச்சாங்க ஒரு இட்லி ஒரு தோஸ் த ஒரு சப்பாத்தி கொஞ்சோஸ் கேசரி அப்புற சப்பாத்திக்கு குருமா சட்னி சாம்பாரு
என்னங்க சொல்றீங்க
அ இது வந்துட்டு பத்தம்போது ருவா
ஓ சேரி சேரி சேரி ஓ டீ கப்ஃபி மட்டு ஃப்ரீங்ளா
டீ காஃபி அப்புற என்னங்க டிஃபனு ஃப்ரீயா குடுத்தா அவ என்ன ஆகறது
ஓபனிங் டே செலிப்ரேஷன் சொல்ட்டு
அ ஹப்புற வந்துட்டு இந்த சின்ன சின்ன கே மாதுரி அங்கங்க வச்சிருந்தாங்க வேணுங்குற அளவு எடுத்து சாப்ட்டுக்லா குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த ப்ரௌனிஸ்லா இருக்குல்ல அத வந்துட்டு கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி பக்கத்துல ஒரு டூத் பிக் மாரி வச்சு வச்சிருந்தாங்க அத ஒன்னொன்னா எடுத்து வேணுனா சாப்ட்டுக்குலா
ஓ ஓக்கே உக்கே
அ அதா இந்த கா இந்த இதோட சேத்து ஒரு ஐஸ்கிரீம் ஒரு கோன் ஐஸ்கிரீமு குடுத்துட்டாங்க இந்த ஸ்ராபரி ஃப்ளேவரு மூணு ஃப்ளேவர் இருந்துது ஸ்ராபரி வெண்ணிலா அப்புறோ ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கிற மாரி வாங்கிக்கிலா
ஓ
இந்த மூணு இருந்துச்சு ம் மாமா அப்புறோ டீயி டீயோ காஃபியோ இல்ல அதா அந்த பத்தம்போது ரூவால இதல்லா சேர்
ஓஹோ
பத்தம்போது ருவானா பரவால்லலங்க ஆமா ஆமா அப்றோ ஒரு டீல ஒரு காஃபி மாரி குடுக்குறா நம்ம அது வேணுன்னா குடிச் க்லா இல்லன்னா விட்றலா நம்ம அப்றங்கூட குடிச்சுக்லா பொறுமயா நாங்க அதுனால என்ன பண்ணோ சும்மா சாய்ங்காலமா பொய்ட்டு
அ
எல்லாரு ஒரு டீ காஃபிய குடிஷ்ட்டு
ம்
அப்டி கொஞ்ச நேரோ அந்த கடய சுத்தி பாத்தோ நா டிரெஸ்ஸுல்லா கூட் நல்லாருக்கு ட்ரெஸ்ஸு காய்கறி எல்லாமே இருக்கு பலசரக்குல்லா கூட ஓப்பனிங்னால நறைய ஆஃபர் போட்ருக்கானுங்க
ஒஇந்த சரவணாஸ்டோரு இவுங்கல்லா வச்சிருக்ளே அத மாரிங்ளா ரிலையன்ஸ் ஸ்மாட்டு அவங்க மாரிங்ளா
அது மாரி இவிங்க இந்த ஏரியால இவங்க ஒரு பெரிய கட
ஓ கே கே கி
அதுனால போனா கீழ ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் இருக்கு பேசிக் நீடுன் மட்டு தோச இட்லி அந்த மட்டு இருக் கனம் மேல வந்துட்டு பெரிய ஃபுட் கோட் ஓப்பன் பண்ணிட்டானுங்க பெருசா அங்க வந்துட்டு அதா ஃப்ரைட் ரைஸ் ட்லா வந்துட்டு அறுவதுருவாதா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லா நறையா குடுக்குறானுங்க ஆ மோஸ் ட்லி எல்லாமே இருக்கு அதுக்கு நீங்க பைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்குற எல்லா டிஷ்ம் இருக்கும்னு நினை அப்டி இருக்காது பேசிக்கா இந்த நார்மல் ஹோட்டல்ஸ்ல எல்லா இருக்கும்ல
ஓகே கே கே
எல்லாமே இருக்கு
ஓ
அதா பிரைட் ரைஸ்லா அறுபது ரூபாய் ஆ இன்னைக்கு நாங்க என் கூட ஒரு பையே வந்துருந்தா அவே வந்து ஃபிரைட் ரைஸ் சாப்ட்டா
ஓ சேரி சேரி
நல்லாத தா இருந்தது நாங்க சும்மா டேஸ்டு மட்டும் எடுத்தோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட் நம்ம எப்டி கேக்குறோமோ அந்த மாதிரி போட்டு குடுக்கறாங்க காரமா கேட்டா காரமா இந்த செஸ்வானா கேட்டா செஸ் வான் போட்டு குடுக்குறாங்க இல்ல நார்மல்னா நார்மல் குடுக்குறாங்க
ஓ சூப்பர் சூப்பரு ஓ வீடியோஓப்பனிங்டேனால அறுபது ரூபாயா இல்ல எப்பயுமே அறுபது ரூபாயா
இல்ல ஃபிரைட் ரைஸ் வந்து எப்போ அறுபது ரூபா தா இந்த ஆனா இந்த டிபன்ஸோட ரேட்ல்லாம் கூட்டு வாங்குவாங்கனு நெனைக்கிறே ஏன்னா பத்தொன்பது ரூபாய்க்கு இது கட்டுப்படியாகாது ஒரு நாப்பது ரூபா அந்த மாரி வப்பாங்க உம் தோசைல்லா நைஸ் தோசைல்லாம் வந்துட் மத்த கடையிலல்லா வந்துட்டு அறுபது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் வெளிய ருக்காதிங்க அ அது பெரியவு கடையில இங்க வந்து இருபத்தி எட்டு ரூபாயோ முப்பது ரூபாயோ
என்னங்க சொல்றீங்க நம்மள நம்மள மாதிரி இல்லையேங்க நம்ம இப்போ ஒன்னும் இல்ல இப்ப கிராம சைடு ஊர் சைடு பாத்தீங்கன்னானே அது நார்மல் தோசையே வந்து இருபது ரூபான்றான் நீங்க என்னன்னா இதுவே இருபது ரூபாதா சொல்றீங்க பரவாயில்ல இங்க
முப்பது ரூபா அப்றோம் பிரியாணி வந்துட்டு ரெண்டு பீஸ் முட்ட வப் வப்பாங்க சிக்கன் பிரியாணி எம்பது ரூபா
சிக்கன் பிரியாணி எம்பது ரூபா தானா
ஆமா இல்ல நம்மளுக்கு வந்துட்டு பீஸ் வேண்டாம் அப்டின்னா முட்ட பிரியாணி அதா முட்ட ரெண்டு முட்ட வச்சு குடுப்பாணூங்க அது வாங்குனா எழுவது ரூபா பிளைன் பிரியாணியா வாங்கனும்னா அறுபது ரூவா எங்க கூட வந்தவங்க இந்த பிரியாணி வாங்னாங்க ஒருத்தவங்க
ஓ சூப்பருங்க எங்க ஊர் பக்கனா இப்ப ஓ பரவாயில்லங்க ஏன்னா எங்க ஊர் சைட்லாம் பிரியாணியே நூத்தி இருபது ரூபா பிளைன் பிரியாணியே நுத்திஇருபது ரூபா நுறு ரூபாய்க்கு கீழ குறைஞ்சு பிரியாணியே இல்ல நீங்க என்ன
இங்க ஆனா இவுங்க அவுங்க வந்துட்டு வேற ஏதோ ஒரு ஹோட்டல் கூட டையப் வச்சு அந்த ஹோட்டல கார வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இங்க டெக்ஸா டெக்ஸாவா அடிக்கி வைக் க்கிரோ அது கடகடன்னு காலியாகுது அத வாங்க எவ்ளோ கூட்டம்ன்னு நெனைக்கிறீங்க நல்ல கூட்டம் இன்னைக்கு கடையில
ஆமா பிரரைஸும் கம்மி ஆயிட்டுடேஸ்
உம் டேஸ்ட் நல்லா இருந்த அது இங்க ஒரு பெரிய பிரியாணி கடையோட தான் அவன் டையப் வச்சிருக்கான் அந்த பிரியாணி கடையில நார்மலாவே டேஸ்ட் நல்லா இருக்கும் அவேன் அங்க சமச்சு மொத்தமாதா இங்க எடுத்துட்டு வரானா அதனால டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சாப்ட்டவங்க சொன்னாங்க அப்றோ தண்ணி பாட்டில்லாம் கூட வெளியில எவ்ளோன்னு எனக்கு தெரியாது இங்க ஒம்பது ரூபாய்க்கு குடுத்தானுங்க ஒரு லிட்டரு நாங்க தண்ணி பாட்டில் வாங்குனோ ஆனா இன்னைக்கி வந்து தண்ணி பாட்டில் ஃபிரீ ஆ இன்னைக்கி வந்துட்டு ஒரு ஆளுக் கு ஒண்ணு குடுப்பாங்க காம்ப்ளிமென்ட்ரி அந்த
ஓ ஓகே ஓகே ஓகே அந்த சின்ன பாட்டில் குடு ப்பாங்க அந்த இருநூத்தம்பது நம் முன்னூறு எம்மல் நானூறு ரொமண்ட்ருக்கு அந்த சின்ன பாட்டுலு பத்து ரூபாதா ஆ ஆ அவ்ளோதா அவ்ளோதா
ஆனா அத குடுக்குறானுங்களே இவ்ளோ இதா இருக்குன்னு சொல்லிட்டு காச கூட்டி வைக்காம கொஞ்சோ கம்மி பிரைஸ்ல அட்லீஸ்ட் குடுக்கவாது செய்யுறானே
அதுவுல்ல ஓப்பனிங் டேனாலா குடுப்பாங்க அடுத்து போக போக கட்பண்ணிடுவாங்க அவ்ளோதா
அ வந்த கட் பண்ணுவாங்க ஆனா பிரைஸெல்லா ஏத்த மாட்டானுங்க அவனுங்க அங்க போர்டு போட்டு ஓட்டிட்டானுங்க அங்க எல்லாத் தையு அதனால நல்லாதா இருந்தது டேஸ்ட்டு சப்பாத்தி குருமாலா சூப்பராருந்துச்சு சப்பாத்தியு நல்லா சாஃப்டா பெரிய சப்பாத் தி ஒரு ரெண்டு சப்பாத்தி வாங்குனாலே ஃபிலாயிடு வயிறு நம்மளுக்கு அத சாப்பிட முடியாது ரெண்டு சப்பாத் தேவையவு நல்ல பெருசாருக்கு தோசையு நல்லா மசால் தோச உள்ளக்க அந்த பூரிக் போடுற கெழங்கு வச்சு குடுத்தானுங்க
ஓ ஓகே ஓகே சூப்பரு
நல்லாதா இருந்தது அதுவு டேஸ்ட்டு
ஆமா ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு டேஸ்ட்டு நல்லா குடுத்தா நம்மளுக்கு போதுதாங்க பட்ஜெட்கு தான தேவ டேஸ்டு நல்லா இருந்தா போதுமே சாப்பாடு எங்கனாலு போய் சாப்ட்டுக்கலாங்க ஹலோ ஹலோ ஹலோ கேட்குதுங்களா ஹலோ